ஹலோ
புல் கேக்குதுங்ளா பேசு
ஆ கேக்குதுங் தோழி வணக்கம் எப்டி இருக்கீங்க
வணக்க தோழி நல்லாருக்கே நீங்க நல்லாருக்கீங்களா
நல்லாருக்கூ சாப்ட்டீங்களா சமைச்
மதியானொ சமச்ச தோழி சாப்ட்டே நீங்க சாப்டீங்களா
ஆ சாப்ட்ட தோழி இங்க வந்து நம்ம நெய் சோறும் சிக்கன் பெப்பர் கிரேவி அது கூட வந் ந்து மட்டன் கொழம்பு ஒங்க வீட்ல என்ன சமையல்
ம் எங்க வீட்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கி உருண்ட கொழம்பு உருண்ட கொழம்பு மசால் வடை சொல்லுங்க தோழி உருண்ட கொழம்புன்னா எப்படி செய்வாங்கன்னா இந்த கடலை பருப்பு இருக் அந்த கடலை பருப்பையும் துவர பருப்பு இருக் இல்லையா சாம்பாருக்கு உபயோகப்படுத்து அந்த ரெண்டு பருப்பையு பாத்தீங்கன்னா இப்போ தொவரம் பருப்பு ஒரு கப்பு எடுத்தீங்கன்னா கடல பருப்பு ரெண்டு கப் எடுக்கணு அ எடுத்துட்டு அத பாத்தீங்கன்னா ஒரு அர மண் நேரத்துக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊர வச்சிரணு
ஓ அதாது அந்த கடலை பருப்ப
ம் கடல பருப்பு தொவர பருப்பு ரெண்டுத்தையுமே மிக்ஸ் பண்ணி நம்ப ஊற வச் சே நல்லா கழுவிட்டு ஆ ஊற வச்சதுகப்பறோ பாத்தீங்கன்னா அ ஒரு மிக்சி ஜார எடுத்துக்கிட்டு இது பாத்தீங்கன்னா கொஞ்ச கொற கொறப்பா அத அரச்சு க்குனு பல்ஸ் மூடுன்னு சொல்லுவாங்கல்லயா அந்த மூடுல போட்டு அரச்சிக்கணு
இப்போ ஆ ஓகே ஓ
தோழி ஆ ஆ அதுல போட் க்கு நா அறைச்சிக்கணு ஆ கேக்குது அப்பற பாத்தீங்கன்னா அதுல பெருஞ்சீரகம்னு சொல்லுவாங்கல்ல சோம்பு அந்த சோம்பு வந்து அதுல சேர் த்து நம்ம கொஞ்சொ அரச்சிக்கணு அதுக்கப்றோ பாத்தீங்கன்னா அத எடுத்துட்டு நம்ம அதோட சேத்து அரைகணு அப்பற பாத் பாத்திங்கன்னா வெங்காயோ இருக்கு இல்லையா அது சின்ன வெங்காயமா பெரிய வெங்காயமோ எந்த வெங்காயம் வேணா நம்ம அதுல சேக்கலா சின்ன சின்னதா வந்து கட் பண்ணி அதில வந்து நம்ம சேக்கனு சேத்துட்டு கொஞ்சொ தேங்கா துருவல் இருக் இல்லையா அது சேக்கணு நமக்கு காரத்துக்கு ஏத்த மாதிரி மொளகாத்தூள் தனி மிளகாத்தூள் இருக்கூ இல்லையா அதுவு சேர்த்துக்கலா இல்ல தேவையில்லன்னு சொன்னா பச்ச மொளகா இருக் இல்லையா காரத்துக் க்கு அதையு கூட நம்ம சேத்துகலா
அப்டி இல்லன்னா இது செய் ஆமா அந்த நம்ம மொள கார மொளகா சொல்லுவாங்கல்ல மெளகா
காஞ்ச மொளகா நம்ம சேக்கற மாதிரி காஞ்ச மொளகாவு சேத் கலா அது சேக்கற மாதிரி இருந்தா நம்ம முன்னடியே ஊற வச்சு அதோட அரைச்சிடணு
ஆ சரிங்க தோழி புரியுது புரியுது
இல்லையா அதோடயே சேத்து ஊற வச்சு நம்ம அரச்சிடணு
ஆம்
ஆ அதுக்கப்பற பாத்தீங்கன்னா நமக்கு டேஸ்ட்டுக்கு ஏத்த மாதிரி சுவைக்கு ஏத்த மாதிரி பச்ச மிளகா போட்டுக்கலா இல்லன்னா நம்ம தனி மெளகா தூள் கூட சேத்துக்கலா சேத்துட்டு நம்ம நல்லா அத பெசையணு கை வச்சு நல்லா பசஞ்சு அதுல பாத்தீங்கன்னா கருவேப்பில சேத்துகலா அப்டி இல்லன்னா உங்க வீட்ல முருங்க கீர இருந்தா கூட நம்ம முருங்ககீரையே சேத்துக்கலா ஆ சேத்தே நல்லா முருங்கை கீரை அத பத்தீங்கன்னா நம்ம நல்லா பேசஞ்சிட்டு குட்டி குட்டி குட்டி குட்டி உருண்டையா நம்ம வந்து உருட்டி வச்சுக்கணு உருட்டிட்டு நம்ம அத தட்டி தட்டி எண்ணைல போடனு எண்ணெயில போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தர்ணு அதாவுது வேக வச்சு எடுத்தர்னு எண்ணைல அதுக்கப்புறோ பாத்தீங்கன்னா கொழம்பு எப்டி தாளிக்கணுனா கொஞ்சமா கொஞ்சமா புளி கரச்சி வச்சுக்கணு அதுல பாத்திங்கன்னா நம்ம கொழம்புக்கு ஏத்த மாதிரி கொழம்பு மெளகா தூள் வச்சிருப்போங்லையா அத வந்து போட் டுக்கனு அதுல தேவையான அளவு உப்பு போட்டுக்கணு ஆமா கலந்த மெளகாத்தூள் கொழம்பு மெளகா தூள்னு சொல்லுவாங்க அப்றோ பாத்தீங்கன்னா அதுல தேங்கா பெருஞ்சீரகமு சின்ன ஜீரகோ ரெண்டுத்தையுமே அரச்சி அதுல போட்டுக்கனு போட்டுட்டு இதுல வந்து தாளிப்பு பாத்தீங்கன்னா ஒரு கடாய வச்சு நல்லா சூடு படுத்திட்டு அதுல கொஞ்சமா எண்ணெ ஊத்திட்டு பெருஞ்சீரகோ இருக்கு இல்லயா அந்த பெருஞ்சீரகத்த போடனு அதுல பாத்தீங்கன்னா சின்ன வெங்காயோ இருக்குல்லயா சின்ன வெங்காய சின்ன சின்னதா நறுக்கி போடணு ஒரு ரெண்டு் ஸ்பூன் அளவுக்கு நறுக் அப்பறோ பாத்தீங்கன்னா அதுல கருவேப்புல போடனு தாளிப்புக்கு கருவேப்ல போட்டு நல்லா வதக்கிட்டு நல்ல பொரிஞ்சு வந்ததுக்கு அப்றமா இந்த கொழம்பு மிக்ஸ்ஸு கரச்சு வச்சிருக்கோ இல்லயா அந்த கொழம்பு பாத்தீங்கன்னா அதுல